அ
ப்பதாங்க கேக்குது
அதாங்க நானும் பண்ண ட்ரை பண்ணன் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆட்ருக்கு கேக்காம் பொயிர்ச்சுங்க
அப்டிங்ளா சேர் சேரி ம் ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இர்க்கீங்க
அ நல்லாருக்றேங்க ந்த வாங்க வீட்டு வேல பொயிட்ருக்குங்க நா அதுக்குதா கூப்ட்ட உங்குள நம்ம பங்க்ஷன் வச்சுருக்குறோ அடுத்த மாசொ
ஓ செரி பரவாயில்ல கங்கராஜுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள்
நன்றிங்க ஆ அதா நேர்ல வந்து கூப்ட முடியல நீங்க ஒன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க
இல்ல இல்ல அதெல்லா பரவாயில்லங்க வீட்டு வேல மொத்தமா முடிஞ்சிருச்சா
இன்னு முடியலிங்க இன்னு கொஞ்சோ வேல இருக்கு ஆ இந்த டைல்ஸ்சு அந்த ஒற்ற வேல எல்லா முடிஞ்சிருச்சுங்க கீழ எல் லா இப்ப நம்ம வந்து அலமாரிலா இது கபோர்டு அடிக்கறதுக்குதா வந்து நாங்க என்ன பண்ணலா மரத்திலயே செஞ்சுக்கலமா இல்ல பி வி சி ல பண்ணிக்கலமா அப்டி ட்டு இன்னு யோசனையிலே இருக்கறாங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்ளா
அதா நமக்கு பாத்தோனா பாக்குறதுக்கு அழகு பாத்திங்கன்னா நமக்கு மரொந்தா நல்லா லுக் கா கிராண்டா இருக்கு ஆனா அது வந்து போட்டு அந்த கரையா புடிச்சிருது பாருங்க அது பெரிய பிரச்சனையா இருக்கு இப்பல்லா கரையானுக்கு மருந்து அடிச்சிட்டுதா கட்றாங்க வீடு இருந்தாலு இப்ப நம்ப வீட்ல எங்க மாமியார் வீட்ல அது கரையா ஒரு பக்கோ வர ஆரம்பிச்சது பாருங்க மொத்தமா வந்து மொத்த கபோடையு மாத் த்தற மாரி ஆயிப்போச்சு
ஓ செரிங்க ஏப்ப அவுங்க அடிச்சி எவ்ளோ வருஷோ ஆச்சு
பத்து வர்ஷோ ஆச்சு
ஓ செரி செரிங்க
அதுக்கு முன்னாடியே கொஞ்சோ கரையா வர ஆரம்பிச்சிருச்சி இவங்க பாக்காமலே விட்ருக்காங்க அப்றந்தா நெறையா வந்ததுக்கப்றந்தா தெரிஞ்சது அது வந்து மருந்து அடிச்சி அடிச்சி பாத்தாங்க செரி ஆகவே இல்ல
செரிங்க
நீங்க போய் விசாரிச்சிங்ளா பாத்திங்ளா எது உங்க
ஆ நாங்க எங்களுக்கு புடிச்சது வந்து மரந்தா ஆனா எல்லாரு சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து இதுதா சொல்றாங்க கரையா வந்துரு நம்ம வந்து அ அவ்ளோ ரொம்ப பாதுகாப்பாக வெச்சிருக்க முடியாது அதனால நம்ம பி வி சி ல போட் டா நமக்கு வந்து செலவு கொறைவுதா அப்டி நம்ம மாத் துருந்தாலு சுலபமா மாத்திக்கலா அப்டின்தா சொல்றாங்க அதனால ஊ ம் இன்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோ அம்மா வீட்ல பாத்திங்னா மர லதா போட்ருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி புல்லா கரையா வந்துரு சு அதுக்கு நம்ம என்னதா வந்து வீடு கட்டுறதுக் முன்னாடி கரைய மருந்து நல்லா ஓட்ட போட்டு கரையா மருந்துதா போட்றோ ஆனா அதெல்லா வந்து கேக்கவே மாட்டிங்குது நம்ம திரும்பவு பாத்திங்னா போட்ற மாதிரி ஆயிருது கரையா வருத் துன்ட்டு திரும்பவு எல்லா வேலையு முடிச்சிட்டு போட்ற மாதிரி கூட இருக்குதுங்க அம்மா வீட்ல எல்லா அப்பிடிதா பண்ணாங்க செரி இத பாத் தீங்கன்னா செலவு அதிகமாயிரு நமக்கு மன உளைச்சலு அதிகோ அதனால நம்ம பண்றத நம்ம வந்து ஒழுங்கா பண்ணிர்லா நம்ம ஒவ்வொரு தடவையு திரும்ப திரும்ப இந்த இதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டி இருக்க முடியாது அப்டின்ட்டுதா யோசிச்சுட்டு இருக்கறங்க
அதுவு பாத்திங்கனா கரையா வந்த வீட்ல இருக்கவு கூடாதுன் சொல்லுவாங்க வீட்ட வேற மாத்தணுண்வாங்க இத நம்ம வாடக வீடா இருந்தா மாத்திக்கலா ஒரு வீட்ல கரையா வந்தொனே இன்னொரு வீட்டுக்கு பொய்க்கலா நம்ம சொந்த வீடுன் கட்டனதுக்கப்றோ என்னப் பண்றது சொல்லுங்க அதனால நம்ம பி வி சி யா போட்றதுதா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கு
ஆமாங்க நீங்க சொல்றது
பி வி சி ல கொஞ்சொ ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கு ஒங்களுக்கு அதுல நீங்க நல்லா பெஸ்ட் டு குவாலிட்டியா போட்டுக்கோங்க அப்ப உங்களுக்கு ஒரு இருவது வருஷத்துக்காது நீங்க கை வைக்க வேண்டா
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்ற மாரி வாடக வீடாருந்தா மாத்திக்குவோ சொந்த வீடு இப்ப ஒரு தடவ கட் றதுக்கே நம்ம வந்து ஒ வாழ்நாள் முழுக்க உழைக்க வேண்டியதாருக்கு இதுல ரெண்டு மூணு வீடு நம் வீடு மாத்து அளவுக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோன் தெரில்ல
ஆமா அதேதா எங்கம்மா வீட்லயு சொந்த வீடுதா அது அதுக்கு முன்னாடி வாடக வீட் வீட்ல இருந்தாங்க அங்க கரையான் வந்துருச்சு சரின்னு நம் சொந்த வீட வாடகைக்கு விட்டு இருந்தோம் அந்த வீட்டுக்கு வந்து அங்க பாத்தா அந்த வீட்லயும் கரையான் வந்துருச்சு
அட ஆ ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இப்ப வந்து நம்ம இப்பதான் வாடகை வீட்ல கரையா இருந்துச்சு இல்லைங்களா அதை நம்ம அப்டியே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரும் பொழுது அது கூடவே வந்துரும் அந்த பொருள் எங்கயாவது ஒட்டி இருக்கும் அது வந்துடும் அது மூலமா அடுத் த்து வீட்டுக்கும் வந்துரும் அப்டிங்கறாங்க அது எந்த அளவுக்கு உண்மன்னு நமக்கு தெரியல தான்
அதான் அப்டிதான் இங்கயும் சொன்னாங்க
ஓ சரி சரிங்க
அப்புறம் நம்ம சொந்த வீட்லயும் கரையான் வந்து அப்புறம் அத என்ன பண்ணாங்க ஃபுல்லா அந்த நீங்க சொன்ன மாதிரி மரக் கபோர்டை ஃபுல்லா மாத்தி இப்போ பி வி சி போட்டிருக்காங்க அது போட்டு இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லாதான் போயிட்டு இருக்கு உள்ள நீங்க வந்து அதை கடப்பா கல்லு வச்சு ட்டு ஷெல்ப்புல வெளிய நல்லா பி வி சிய உங்களுக்கு உடன் லுக்ல வருது இப்ப நல்லா நம்ம மர லுக்லேயே இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா பி வி சி அத போட் உங்களுக்கு வில பாதிக்கு பாதிதான் ஆகும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் நீங்க இன்னும் நிறைய வீடுங்க போய் பாருங்க
ஆமாங்க நாங்க வீடு இப்ப நிறைய கட்டியிருக்குற புது வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தோங்க பாத்துட்டு கடைக்கும் போய் விசாரிச்சோம் அங்க பாத்தீங்கன்னா பி வி சி ல வந்து நிறைய கலர் இருக்குங்க அதாவது மரத்திலேயே என கொஞ்சம் லைட் கல லைட் காவி கலரு நல்ல ஆ டார்க் காவி கலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க சரி அதுல எது நல்லா கு அது அப்டின்னு பாத்து இருக்கலாம் அப்டின்ட்டு ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு போனோங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா பி வி சி போடுறதெல்லாம் ஓகே இந்த கரையான்லாம் வர்றது இல்ல ஆனா இப்டி புடிச்சி இழு இழுக்கும் பொழுது அதெல்லாம் வந்து குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா புடிச்சி இழுக்குறாங்கல்லையா அது வந்து சீக்கிரம் அந்த இதெல்லாம் வந்துருதுங்க ஃபிட் பண்ணதெல்லாம் வந்து பேஸ்ட் வச்சுதான் ஒட்டிருக்கறாங்க அதெல்லாம் வந்துறுது அப்டின்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க
கரெக்ட். அது இப்ப இப்ப நான் இருக்கிற வீட்ல அப்டிதான் இருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியா போட்டிருக்காங்க. இப்ப நான் இருக்கிறதும் வாடகை வீடு தான் இதுல வந்து அந்த பி வி சி க இந்த கதவுங்க எல்லாம் வந்து லோ குவாலிட்டியில போட்டுருக்காங்க அதனால அப்டி இழுக்குமோது அந்த ஹேண்டில்டுருக்குல்ல அது தனியா வந்துருது அப்புற அதுல ஒட்டி இருக்கிறது தனியா வந்துருச்சு அதெல்லா நா எடுத்து மறுபடியுதா ஒட்ட வெச்சுக்கிட்டுருக்கே அது நீங்க ஒரு செகண்டு தேடு க்வாலிட்டி நல்லா ஃபஸ்ட்டு க்வாலிட்டியா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெச்சன இல்ல இப் இப்ப நம்ப வீட்ல இருக்கற்து செகண்ட் தேடு க்வாலிட்டி போலருக்கு
செ செரிங்க
அதையு நீங்க பாருங்க
ஆமாங்க அதையு பாத்து அ ஒரு நல்ல ஆள் புடிச்சு கொண்டு வரணுங்க நல்லா நமக்கு ஆ முடிச்சு குடுக்குற மாரி ஒரு ஆளத்தா தேடி க்குறோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவ்து இருக்றாங்ளாங்க இந்த வேல செய்றவங்க பி வி சி
ஆ இங்க நம்பருக்கிற அப்பாட்மெண்ட்லயே நல்ல இருக்காங்க ஆளுங்க நா வேணா உங்களுக்கு அவுங்க நம்பர் அனுப்பி விடட்டுமா
அ அனுப்ச்சுடுங்க நம்ம பேசிக்கலா எவ்வளோ வரு என்ன ஏது அப்பன்ட்டு ஒரு எஸ்டிமேட்டு அவுங்க போட்டு சொன்னாங்ன்னா அப்பற் நம்ம இன்னொரு நாலு பக்கோ விசாரிச்சு ஆ கொஞ்சோ காசு செலவானாலு பரவால்ல ஆனா வந்து முடிச்சு தர்றது நல்ல எப்புடியே முடிச்சு தரணுங்க நமக்கு அதுதா முக்கியோ
ஆமா அதுதா அதே மாரி அதோட நிறங்கள் கூட நீங்க வந்து ரொம்ப டார்க்கு நிறமா போட்டடிங்கினா வ வீடு வந்து வெளி ச்சோ கம்மியாயிடுது ஒரு மாரி இரு இருட்டாயிடுது கொஞ்சொ லைட் கலர்ல போட்டிங்கனா ஒரு லுக்காவு இருக்கு லைட்டு கலர்ல உங்களுக்கு வந்து அந்த மர கலர்ல வருதுல அந்த மாரி போட்டிங்கனா வீட்டுக்கு வெளி ச்சமு நல்லா அழகாருக்கு இப்ப நம்ப வீட்லக் கற்து ஒரு மாரி கருப்பு கலரு மாரி ஒரு டார்க்கு கலரு அத்னால வீடூ இருட்டாருக்கு பாக்கவு லுக்கில்ல
அப்படி சொல்றிங்ளா அப்போ அதாங்க அதா ஒரு மாரி அ நல்லா கருப்பு கலர் ஒண்ணு வெளிர் கலர்ல ஒண்ணு நடுத்ரமா ஒண்ணுவ் இதா காட்னாங்க ஆமாங்க நீங்க சொல்றத பாத்தா கொஞ்சொ வெளிர் வெளிர் கலர்ல போட்டுக்லா
ஆமா அந்த மாரி போட்டு கொஞ்சோ நல்லா க்ராண்டா நீங்க பண்ணுங்க அப்பதா உங்களுக்கு ஒரு லுக்காவு இருக்கு வீட வந்து பாக்குமோது எல்லாரு ரொம்ப நல்லாருக் கிது எங்க பண்ணிங்கன் கேப்பாங்க
ஆமாங்க ஆமாங்க நா இவ்வளோ செலவு பண்ணி பின்ன வீடு கட்றது கூட பெ பெருசில்லையாட்ருக்குங்க உள்ள வந்து நம்ம அதுக் தகுந்த மாரி பொருள் வாங்கி வெக்கிறதுதா வந்து இப்ப பெரிய செலவா இருக்குதுங்க
அதுதா உங்களுக்கு கிச்சன்லியு நீங்க பண்றிங்கல்ல அது இது சொல்லுவாங்கல்ல கிச்சன்ல பண்றதுக்கு மாடுல்லர் மாரி
ஆமாங்க இல்லைங்க அது நம்ம சாதார்ணமாவே பண்ணிக்லா அவுங்க கிட்ட விட்டா இன்னு ரொம்ப அதிகமா செலவாகுதுங்க
ஆமா கிச்சனுக்கு பட் ட்டுமே உங்களுக்கு ஒரு லட்சம் ஆகு அங்கயுமே நீங்க இந்த பி வி சி பண்ணிக்கலா ஏனா பண்றது பண்றோ நமக்கு நெறைய்யா கதவு அ தேவப்படுல்ல கிச்சன்ல நம்ம தொறந்து ஷெல்ஃப்பெல்லா நெறைய தேவப்படுல்ல அங்கியு நீங்க இந்த பி வி சியே பண்ணிக்கிட்டிங்கனா உங்களுக் நல்லாருக்கு கீழெல்லா ட்ரா மாரி வெச்சி கரண்டி வெக்கிறதுக்கு டம்ளர் வெக்கிறதுக்கு கிண்ணோ வெக்கிறதுக்கு அதெல்லா நீங்க வெச்சுக்லாமே அத நீங்க பாருங்க ஒரு ஐடியா ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்கு ம் புதுசா கட்ற வீட பாருங்க
ம் கடப்புக்கல் போட்டுதா ஆகனுங்க அது மேல வெயிட்டு வெக்க முடியிறதில்ல அப்டின் சொல்றாங்க வெயிட் வெச்சா வளஞ்சு போய்ருது அதனால நீங்க உள்ள கடப்புக்கல் போட்டுட்டு வெளிய வந்து சும்மா இந்த கதவு மட்டு பி வி சி ல போட்ற மாரி பாத்துக்ங்க அப்டிங்கறாங்க
ஆமா ஆமா அது கரெக்ட்டு ஏனா இப்ப நா இருக்ற வீட்ல உள்ள வந்து கிச்சன்ல வந்து கடப்பாக்கல்லு வெக்காம இந்த பி வி சி யே உள்ள வச்சிருக்காங்க அது வந்து நா வெயிட்டு பெரிய கடாயெல்லா வச்சு வளஞ்சுக்கிச்சு
ஓ செரிங்க
ஆ நீங்க அந்த மாரி இல்லாம கடப்பாக்கல்லே வெய்ங்க அதுதா உங்களுக்கு நல்லாருக்கு
ஆமாங்க அப்ப நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தா வச்சிருக்றோ நாங்களு செரி கடப்பாக்கல்லே வச்செர்லா நம்ம எவ்ளோ வெயிட் வெச்சாலு அது வந்து பிரச்சன இல்ல ஆ அந்த மாரிதா எல்லாரு சொன்னாங்கன் சொல்லிட்டு வெச்ட்டோங்க இப்ப அதுக்கு தகுந்த மாரி ஆள் தேடி ட்ருக்குறோ ஆள் கெடச்சது அப்பினா நம்ம வந்து அந்த வேலய முடிச்சுட்டே பண்ணிக்லா அப்டின்தா பாத்துட்ருக்றேங்க அந்த வேலய முடிஞ்சிருச் னா ஃபுல்லா நம்ம வந்து புண்ணியாச்சனம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஆ வீட்ட மாத்திக்லா இங்க குடி வந்துக்லா அப்டின் சொல்லிட்டுதா பாத்துட்ருக்றங்க நா அவுங்க பக்கத்ல இருக்றோங் நம்பர் அனுப்புங்க நாங்ளு பேசுறோ
ஆ செரி பாருங்க அப்றோ அந்த அடுப்பறைல கூட நீங்க அந்த சிங்க்கு நம்ப பாத்தரோ கழுவுற எடோ இருக்குல்ல அந்த எடத்துல நீங்க ஆ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல போட்டுட்டு அதுக்கு கீழயு நீங்க வந்து இந்த பி வி சி டோர வெய்ங்க அங்கயு நீங்க த நறைய பொருட்கள் வெக்கலா நமக்கு சோப்பு நம்ப ஆ பாத்தரோ கழுவுற இது தண்ணி இது இது இருக்குல பாத்தரோ கழுவுற சோப்பு அதெல்லா ம த்த நறைய கவரோ என்னவோ நீங்க வெக்கலா கீழ அங்கியு நீங்க அந்த டோர் வெய்ங்க
ஆ செரிங்க செரிங்க நீங்க
அது மேலயு கொஞ்சொ ஷெல்ஃப் மாரி வெய்ங்க
ஆமாமாங்க அது தேவப்படு உடன கைல வந்து க டக்குனு எடுக்கறதுக்கு வந்து நமக்கு அடுப்பு கி ட்டயே இருந்துச்சுனா தா சவுரியமாருக்கு ஆமாங்க ஆமாங்க
அது வெய்ங்க எல்லா பண்ணிட்டு நீங்க ஆமா நா கண்டிப்பா அனுப்புறே நீங்க எல்லா பிளானிங் எல்லா பண்ணிட்டு எனக் சொல்லுங்க நா வந்து இவுங்கள உங்களுக்கு ஒடனே ரெடி பண்ணி அனுப்பிட்றே
ஆ செரிங்க அவசியோ வரனு முன்னாடி நாளே வந்துருங்க செரிங்க செரி வச்சிர்ட்டுங்ளா ஆ செரிங்க ஆ நன்றிங்க
ஆ செரிங்க